உம் நல்லா இருக்கீங்ளா
ம் நல்லாருக்கம்மா நீ நல்லா இருக்கீங்களா சாப்ட்டீங்களா
உம் இப்பதா சாப்ட்டு வரே சொல்லுங்க நீங்க என்ன
என்ன ஸ்பெஷல் இன்னைக்கி ஆஹ் சாப்ட்டாச்சுமா இப்பதா நானு சாப்ட்டே
இன்னைக்கி எனக்கு புடிச்ச சாப்பாடு தா தோசை சாம்பார் ஹோட்டல் சாம்பார் மாரி வச்சாங்க வீட்ல சூப்பரா இருந்துச்சு
ஓகே ஓகே
நீங்க
ஆமா ஹோட்டல் தா நம்ம ரெகுலரா சாப்புட்ற ஹோட்டல் தா போய் ஹோட்டல்ல போய் சாப்ட்டோ பொங்கல் வட
என்ன ஹோட்டல்ல சாப்ட்டீங்க
நம்ம ஆபீஸ் பக்கத் த்துல தா இங்க ஆபிஸ் நியர்பைல வாக்கபுள் டிஸ்டன்ஸ்ல ஒரு ஹோட்டல் இருக்கு அங்க போய் நா ரெகுலரா சாப்புட்றதா ம் கார்த்திக் டிஃபன் சென்டர்னு பேரு சூப் பராருக்கு சாப்பாட்லா அங்க
அஷ்
நீங்க ஸ்ட்ரீட் ஃபுட்டு அவுட்சைட் ஃபுட்லா ட்ரை பண்ணிருக்கீங்ளா நறையா
இல்ல அப்டில்லா ட்ரை பண்ணது இல்லயே நீங்க வேணா சொல்லுங்க ரெஃபர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாப்போ
ஆஹா நம்ம ரெஃபரன்ஸா நம்ம ரெஃபரன்ஸ்ஸெலா கொஞ்சோ ட்டா தா இருக்கு டைட்டா இருக்குன்னா டேஸ்ட் நல்லாருக்கு நம்ம தேடி போய் சாப்புட்றோம் ஒரு தேடி போய் சாப்புண்ணு ஒரு ஃபுட்ட வந்து நம்ம ஒரு டைம் ஃபுட்ட எடுக்கிறோ அப்புன்னா ஆ ஃப்ரெண்ட்ஸ்சோட போறோ அவனா நாங்க தேடி போயிட்டு அது எத்தன கிலோமீட்டானாலு தேடி போய் சாப்புட்றதா எங்குளுக்கு புடிக்கோ ச்ச ஏனா எங்குளுக் இந்த டேஸ்ட்டு முக்கியு
ஏ ஆமா சாப் பா அத்ல டேஸ்ட்டு இருந்தாதான நல்லாருக்கோ சாப்புட்றதுக்கோ நம்ம குடுக்கற காசுக்கோ ஒர்த்தா இரு
உம் அதனால அதுதா அதனாலதா தேடி போய் சாப்புட்றது இதுட இப்பர நாங்க அதிகமா லைக் பண்ணி தேடி போறதுன்னா டீ நகர் பக்கம் போனீங்கன்னா அங்க ஒரு பாய்கட இட்போ தள்வண்டிதா கறி தோச அது நான்வெஜ் ஐட்டோ ஆட்டுக்கால் பாயா இடியாப்போ பொறிச்ச பரோட்டா அப்டி அந்த டிஷ்ச எல்லாமே பாக்கறதுக்கே ஒரு மாரி அட்ராக்ட் பண்ணு கூப்புடோ நம்மள வா சாப்புடு ஆ சாப்புன்னு தோணி போய் நீங்க சாப்ட்டீங்னா மினிமம் எப்புடியு நாங்க வ நாங்க ப நாங்க என்டர் ஆனோ அப்பன்னா எப்டியு ஒரு ரெண்டாயருவா பில்லாயிடோ அந்த அளவுக்கு நம்மள சாப்புட வச்சுரு அங்க உள்ள டிஷ் எல்லா கறிதோச ஆட்டுக்கால் பாயா வெஜ்ஜி வெ ஜின்னா ஆ ஆந்திரா மீல்ஸ் போனீங்கனா பருப்பு பொடி ஆந்திரா மீல்ஸு ட்ரிப்ளிகேன்ல இருக்கு நல்ல ஸ்பார்ட்டு நான எங்க பாத்தாலு நறையா இருக்கு ட்ரிபிளிகேன்ல ஒரு ஸ்பாட் இருக்கு சூப்பரான ஸ்பாட்டு் போனீங்கனா பருப்பு பொடி நெய்யு ஊத்துவாங்க அதுவே நீங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு வாட்டி வாங்கி நீங்க சாப்புடுவீங்க அந்த மாரி இருக்கு பருப்பு பொடியெல்லா அந்த பருப்பு பொடிக்காகவே நாங்க லைக் பண்ணி கெளம்பி போவோ ஸ்டார்டர்னு பாத்தீங்கனா ட்ரிப்ளிகேன்ல ஜாம் பஜார் ரோட்ல ஒரு சிக்கன் ரோல் கட இருக்கு அங்க போய் நீங்க சிக்கன் ரோல் ஒன் ட்ரை பண்ணீங்கனா திருப்பி நீங்க அங்க அடிக்கடி போவீங்க அந்த மாரி இருக்கோ அந்த மாரி நாங்க செலக்டிவ் ஐட்டம் மட்டுதா சாப்புடுவோ
அப்டியா சேரி சேரி நா இன்னு வே அவுட்சைட் ஃபுட்லா ட்ரை பண்ணன்தில்ல வேணா இனிமே ட்ரை பண்றே
உங்களுக்கு நியர்பைல வந்து ஹைகோர்ட் திருன்ச்சுனா போய் அத்தோ ட்ரை அத்தோ ட்ரை பண்ணுங்க
அத்தோவா
உம் அ தோ ட்ரை பண்லாங்கு நியர்பைல மே பி உங்களுக்கு நியர்பைல வந்து ஹைகோர்ட் ருன்ச்சுனா ஹைகோர்ட் பக்கோ உங்களுக் போற வேல இருந்தா கூட கம்பல்செரி நீங்க அங்க ஒரு அத்தோ நீங்க ட்ரை பண்ட்டு வந்தீங்கனா சூப்பர் சிக் கனத்தோ ஒன்னு போட்டு ஃபைனல் டச்ல ஒரு முட் ஒண்ணு நீங்க வாங்கி சாப்டீங்க அபின்னா அடே சொர்க்கம் அப்டி கொண்டு போய்டு அந்த அத்தோ
சிக்கனத் தோ நா நார்மல் அத்தோ தா ட்ரை பண்ணியிருக்கே சிக்கன் அத்தோ ட்ரை பண்ணதுல்ல நல்லாருக்குமா அது
சூப்பராருக்கு நார்மல் அத்தோ விட
பாங்களா
ஃபிரைடு சிக்கனும் இருக்கு நார்மல் சிக்கனும் இருக் க்கு நம்ம என்ன கேக்குறோமோ அத அத நம நமக்கு கௌங்க மேக் பண்ணி தருவாங்க ரெடி பண்ணி தருவாங்க
செரி செரி நாங்கல்லா வந்து வீட்டுலயே தான் பிரிப்பர் பண்ணுவோம் அவுட் சைட் ஃபுட்லா அதிகமா எடுத்துக்கிறது கிடையாது எப்பாச்சுதான்
ஓ ஓக்கே ஓக்கே
வீக்லி ஒன்ஸ் தான் அ
அவுட்சைட் ஃபுட் அதான் நீங்க வீக்லி வீக்லி ஒன்ஸ் டே இந்த ஸ்பாட்லா நீ இது வர உன்னும் நெறைய ஸ்பாட் இருக்கு சாப்பறதுக்கு பாத்தீங்கன்னா சோ இதுலா ட்ரை பண்ணீங்க அப்டினா இத ட்ரை பண்ணறதுக்கு அப்புற அந்த திருப்பியு நீங்க உங்களுக்கே ரெண்டு டாய்ஸ் கடைக்கும்
உம்
ஏன்னா இப்ப வந்து காம்படிஷன் அதிகமா இருக்கிறதுனால ஒரு ஹோட்டலுக்கும் இன்னொரு ஹோட்டல் வந்து காம்போ ஆஃபர் என்ற பேருல ஆஹ் காம்போ ஆஃபர் என்ற பேர்ல பிரைஸ்சு பிரரைஸா பிரரைஸ்ல உடைச்சு குவான்நெட் ட்டி அதிகமாக்கி நெறையா பைய் பண்ணி ட்ருக்காங்க சோ அத நமக்கு ஒரு நல்ல டைம் அப்படின்றதுதான்
சேரி சேரி நான் ட்ரை பண்றோம்
ம் கம்பல்சரி என்ன பண்ணிறீங்கன்னா டீநகர் பக்கம் போங்க டீனருக்கு எப்படி போனீங்கன்னா ஃப்ர்ஸ்ட்டு நீங்க அது ஒரு திணறு பஜார் உங்களுக்கு தெரியும் பஜார் நீங்க போனீங்கனாலே எப்படியும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆயிடும் அதுவும் லேடிஸ் எல்லா போனாலே கம்பல்சரி ஒரு நாலு மணி நேரம் ஆயிடும் செரின்கா அந்த நாலு மணி நேரம் அங்க பர்சேஸ்சிங் முடிச்சுட்டு அப்படியே வரும்போது வேக்ஸ் கிட்ட ஒரு சிக்னல் தாண்டி அடுத்த ரைட்ல ஒரு ஷாப் இருக்கும் போய் சாப்பிட்டீங்க அப்படின்னா சொர்க்கம் அப்படியே வீட்டுக்கு வந்து தூங்குனீங்கன்னா சொர்க்கம்
டீநகர் போனாலேதான் ஒன் டே ஆயிடுமே
கண்டிப்பா ஆயிடும் டீநகர் போனீங்கன்னா அதுவும் லேடிஸ் எல்லாம் போனா கம்பல்சரி ஆயிடும் நாங்க பசங்க போனா எங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்க போனா எங்க வேலையை மட்டும் நாங்க முடிச்சுட்டு வருவோம் ஆனா நீ உங்களை கூட்டு
அதான் விண்டோ ஷாப்பிங் பண்ணி இட்டறக்குதே டைம் ஆவும்
கரெட்டுதான்
எப்படியும் ஒரு நாள் இழுத்துரும் டீநகர் போனாலே
ஒரு நாள் ஆமாம் ஆயிடும் ஆனால் இந்த டைம்ல நீங்க போறது கொஞ்சம் ரஷ் தான் ஏன்னா இப்ப எல்லாமே ஹாலிடேஸ் டைம் ஆயி தியா எல்லாமே அவுட் சைடுல்லாம் வெகேஷன் வெளிய போவாங்க எல்லா வெளியூர்ல இருந்து இங்கே வந்திருப்பாங்க வெக்கேஷனுக்கு ஏ ஓ அதுனால டீ நகர் எல்லாம் ரொம்ப ரஷ்ஷா இருக்கு
ஆஹ எப்பவுமே டி நகர் ரஷ்ஷாதான் இருக்கு டி நகர் எப்போ ஃப்ரீயாந்து இருக்குன்னு சொல்லுங்க
ஆஃப்ட் ஆஃப்டர் லெவன் ஓ கிளாக் மேல ஃப்ரீயா இருக்கும் ஏன்னா ஷாப்லாம் க்ளோஸ் பண்ருவாங்க ரோடே எம்டியா இருக்கும் நைட் அவுட் நீங்க சுத்தி பாத்திருக்கீங்களா ஃபஸ்ட் வெளில
உம்
நைட்ல ஃபஷ்டு ஃபேமிலியோட ஒரு ரவுண்டு போங்க வெளில அத விட வேற எதுவுமே கிடையாது அதுதான் சொர்க்கம்
நைட்ல நைட்ல ஃபேமிலி ட்ரிப்பா
ஆஹ் ஃபேமிலியா நீ கிளம்பி வெல்ல போனீங்கன்னா அப்படியே பட்னம் பட்டினப்பாக்கம் வரும் பீச் பக்கம் போனீங்கன்னா பீச்ல அவ்ளோ கிரௌடு இருக்கும் அந்த டைம்லயுமே நீ ரெண்டு மணிக்கு போனாலுமே ரெண்டு மணிக்கு ஃபேமிலி ஆமா ஃபேமிலி எல்லாருமே வந்து கார்ல கார்ல பைக் வந்து நிப்பாட்டி போர்வ எல்லா எடுத்து வந்து விரச்சி போட்டு உட்காந்து கால சன்ரைஸ் பாத்து தான் கிழம்புவாங்க
அது சரி
அதெல்லாம் பிளான் பண்ணுங்க பிளான் பண்ணி நீங்க வெல்ல போங்க
நாங்களா
ஃபேம் மோஸ்ட்டா ஆ ஃபேமிலி மட்டும் தான் இருக்குமே அங்க சில்லும் சின்ன பிள்ளையில இருந்து ஒய்ஃப் ஹஸ்பண்ட் சில்டரன்ஸ் அவங்க பேர பேரன்ட்ஸ் எல்லாருமே அவுங்களோட பேரண்ட்ஸு வயசானவங்க எல்லாருமே வந்து உக்காந்துருப்பாங்க அவ எப்பிட்னா சமச்சி சாப்பாடு எடுத்து வந்துருவாங்க இல்ல அங்கேயே டி ஆஹ் சீ ஃபுட்ஸ் ஆமா சீ ஃபுட்ஸாங்க பட்டனம்பாக்கொ சீ ஃபுட்ஸ்க்கு ஒரு தரமான ஸ்பாட் நீங்க என்ன டிஷ் ஆச தபட்டாலுமே சீ ஃபுட்ல அதங்ன கருக்கு நீ இந்த மீன் தா நீய பெஷலிஸ்ட் பெசலா இந்த மீன் தா நீங் சாப்டுவிங்க அந்த மீன் ஒங்களுக்கு சாப்புணூனா
உம் உம் ப்ரைஸ்லா எப்டி இருக்கு
அப்பர்டபுள் ப்ரைஸ் தா இப்ப அதா இப்ப காம்படிஷன் அதிகமாதுல காம்போ ஆஃபரு அந்த கட்ல இந்த ரேட்டு இந்த கட்ல இந்த ரேட்டு அதனால நமக்கு பிரச்சன கெடையாது பிப் புல்ஸுக்கு நம்ப சாப்புற நம்ம சாப் டோரு அதலா நீங்க பா போற கட கரெட்டா போட்ணு ஏனாவ சீ ஃபுட்டுங்கும் போது நம்ம கொஞ்ஜோ அது செட் ஆவாது நம்ப வீட்ல சமச்சி சாப்புற மாரி நமக்கு இருக்காது அது அது மட்டு கொஞ்ஜோ நம்ம பாத்து ஆமா அது ஏனா கடைல சாப்புட்றதுனால அவங்க எப்டி வாஷ் பண்ணிருப்பாங்க எதுமே நமக்கு
எல்லா எடத்துலயு ஒரே நல்ல க்ளி இது பண்ணுவாங்கன் சொல்ல முடியாதுலா க்ளீன் பண்ணுவாங்
டு ஒரு கடைக்கு போரனா அந்த கடயோட ரிவ்யூ பாத்துட்டு அந்த கட எப்டின்டு என்கொயரி பண்ட்டு அதுகப்றோ நீங்க உள்ள பொய்ட்டு சாப்டுங்க
உம் உம் சேரி சே அப்ப பட்னம்பாக்கொ வந்து சீ ஃபுட் ட்ரை பண்லா
சீ ஃபுட்னாலே நீங்க பட்னம்பாக்கொ வந்தா ட்ரை பண்லா
செரி
அதே மாரி பீஃப் சாப்புடுவிங்களா
என்னது புரியல
பீஃப்பு பீஃப் சாப்புடுவிங்களா
பீஃப்புலா சாப்ட மாட்டோ
அப்ப நீங்க இந்த ஸ்பாட்ட நா சொல்றதே வேஸ் டுதா ஸ்பி பீஃப் பாட்னா சென்ட்ரல் பக்கதுல ஒரு ஸ்பாட் இருக்கு போனிங்கனா மாட்டு கொம்பு தா சாப் போட முடியாது அது தவிர பாக்கி எல்லாமேருக் குவாங்க
அது நமக்கு செட் ஆகாத பிளேஸு இது வேணா ட்ரை பண்லா
சீ ஃபுட் ட்ரை பண்ணுங்க அந்த பக்கம் போனா கறிதோச இருக்கு அந்த பக்க போனினா
ம் ம் எல்லாமே அபோர்டபுள் ப்ரைஸ்ல கெடைக்
எல்லாமே ஒரு மாரிதா ஒரு ஒங்ளுக்கு இது ஓகே நீங்க பாக்கும் போதே ஒங்ளுக்கு தெரியு ஓகே இது இந்த ரேட்டுக்கு இது ஓகே அப்டின்டு டேஸ்ட் வய்ஸ்ல ஒங்ளுக்கு அது ஒ ர்த்த காம்ச்சிரு ஏனா நம்ப எக்ஸ்ட்டா பே பண்டுவண்ட்ட மாரி ஃபீல் இருந்தாலுமே அந்த டேஸ்டுக்கு காக இந்த டேஸ்ட்டே குடுக்கலா அப்டின்ற மாரி சேட்டிஸ்ஃபைடு ஆய்டு சாடிஸ்பேஷன் லெவல்ல அப்டி குடுத்துடு உங்களுக்கு
சேரிப்பா நா ட்ரை பண்றே
ம் ஓகே கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி முடிச்சு லாஸ்ட்டா ஒரு குல்ஃபி ஒண்ணு ட்ரை பண்ட்டு வந்துட்டீங்க அப்டின்னா முடிஞ்ச் என் ஆன்லைன்லியா ஆமா ஃபுல்ஃபில் ஆயிடு நீ வீட் வந்து ரிலாக்ஸ் துங்கிபோ
ஓகேப்பா ஓகேப்பா நா கூப்ட்ற நாளைக்
உம் சரிமா ஓகே